ஹலோ அ ஹலோ சிஸ்ட்டா கேக்குதா கேக்குதா ஸ்ட்டா
கேக்குது
அ சொல்லுங்க
ம் எப்டி இர்க்கீங்க புள்ளைங்ல்லா
எப்டி ஆமா போயிட்டாங்க இன் இப்ப வர்ற ட்ரைம் ஆச்சு ம்
ம் நீங்க போய் பிக்கப் பண்ணுவீங்ளா இல்ல அவங்ளே வந்துருவாங்ளா
இல்ல அவுங்ளே வந்துருவாங்க அ கீழ பேய் அப்டே கூட்டிட் வந்துரு ம் ம் ம் உங்ளுக்கு எ
ஆ எங்க வீட்லியும் இன்னிக்கி பைய ஸ்கூலுக் போல கொஞ்ச பீவரிஷ்ஷா இருந் மாறி இருந்துச்சு
ஓகே ம் ம் இப்ப பரவால்யா
ம் பெட்டர் கால்ல எழுந்து சாப்ட்டு டேப்லெட் போட்டு படுக்க வெச்சுட்ட தூங்கிட்ருக்காங்க ரெண்டு குட்டீஸு தூங்குறா சின்னப்பா டூ அண்ட் ஹாப் இயர்ஸு
ஓகே
தூங்கிட்ருக்காங்க ம் ம்
அதலா இப்ப வர டைம்மா
செட்டு மட்டு தா
உங்க வாய்ஸ் கொஞ்சோ பிரேக்
இப்ப கேக்குதா சிஸ்டர்
ஆ கேக்குது ஆனா அந்த டாட் டாட் டாட் மாரி பிரேக் ஆகுது ஹெட்செட் போட்ருக்கீங்களா ஆ இப்ப கேக்குது
கேக்குதுல்ல
ம்ஹும் திருப்பி அதே மாரி அந்த டாட் டாட் டாட் மாரி ஒரு பிரேக் ஆகுது
ஹலோ
ஆ ஓகே
உங்களுக் ஓகே தான ஓகே ம்
ம் பைய எத்தனாவுது படிக்கிறாங் உங்களுக்கு பையனா பொண்ணா
ரெண்டுமே பைய தா எனக்கு ம் ஆ சேரி ஆமா ரெண்டு பேரு படிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பைய
சூப்பர் சூப்பர் ம் ம்
உங்களுக்கு பையனா பொண்ணா
எனக்கு ஃபஸ்ட்டு பைய ரெண்டாவது
அ ரெண்டு பொண்ணு ஓகே ஓகே ம் பைய என்ன படிக்கிறாங்
ம் பைய சிக்ஸ்த்து பாப்பாக்கு ஆகஸ்ட் டுவெல் திரி ம்
சேர்
ம்
அ ஈவ்னிங் அ கூட ஒக்காந்துருவிங்ளா சொல்லிக் வறதுக்கு ஹோம் ஒர்க் பண்ண வைக்கறதுக்கலா இல்ல அவுங்களே பண்ணிக்
நா கொஞ்சோ சின்ன பசங்கள்லா அதனால நா கொஞ்சோ கூட ஒக்காந்தாதா எல்லாம் பண்ணுவாங்க கொஞ்ச நேரோ வந்த ஒடனே வெளயாடிட்டு அதுக்கப்பறோ எல்லா அஷிஷ்வல் ம் படிக்க ஒக்காந்துட்டு
சூப்பர் சூப்
ம் நீங்க எப்டி
ம் ஆனா எ பையன் டிஸ்டர்ப் பண்ண வருவா ஹோம் ஒர்க் பண்ணுவா கீழ போய் வெளாட்றன் கொஞ்ச நேரோ போய் வெளடுவாங்க அதுக்கப் றோ திருப்பி வந்துட்டு ம் அவ‌ பாட்னு ஹோம் ஒர்க் முடிச்சுருவா இன்னு பொண்ணு‌கொஞ்சோ ஃபோன் அடிக்ட்டு கொஞ் நேரோ ஃபோன் பாக்கனு ஃபோன் பாக்கனு கேப்பா ம் ஹோம் ஒர்க் பண்ணும் போது ஃபோன் எடுக்க கூடாது வெளாடும் போது ஃபோன் எடுக்க மாட்ட அந்த டைம் எக்ஸ்ட்ர்வா சாப்டும் போதுன்னா இப்பதா கண்ட்ரோல் பண்ற சாப்டும் போது இல்லாம பேசறது இல்லாம சாப்டு அப்டின்னு சொல்லிட்ருக்க ஆனா
பரவாயில்ல கொஞ்சோ அந்த டி வில ரொம்ப இதா இருக்காங்க டி வி பாத்தா தா சாப்டுவே சொல்லிட்டு ஆனா இப்ப பரவாயில்ல கொஞ்சோ அது என்னன்னு தெரில பரவாயில்ல ஓகே விட்டுட்டாங்க ஃபோன் நா அந்த அளவுக் குடுக்குறது அ குளிச்ச இருந்தே பழக்காதனால அந்த தெரியங்க வெளிய போயி அவங்க பாட்டி வீட்டுக்கு போகும்போ அங்க பிரச்சுா ரொம்ப ஜாஸ்தி ன் யூஸ் பண்வாங்க வீட்ல வந்து ஃபோன் சுத்தமா குடு க்றதே இல்ல அந்த அங்க போனா மட்டு அவங்க ஈஸியா அவங்கட்டருந்து வாங்கிடுலால நல்லா அந்த மாரி ரொம்ப யூஸ் பண்வா